ஹலோ வாங்க
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கேங்க
ம் ம்
அப்றோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானு சமயல் வேல காலைலயே முடிச்சுட்டே ஜஸ்ட்டு ஒரு பொரியல் மட்டு பண்ணிட்ருக்கே அ
ஓகேங்க நானு ஹவுஸ் ஒயிஃப் தாங்க ம் என்ன சமயல்
நானா கீரக்கொழம்பு செஞ்சிட்டு வெண்டக்கா பொரியல்
செரி செரி நீங்களு ஹவுஸ் ஒய்ஃபா
ம் நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஓகே ஓகேங்க கீரக்கொழம்பு பண்ணி இப்ப வெ என்ன பொரியலுங்க வெண்டக்கா பொரியலா செரி செரிங்க
ம் நீங்க நீங்க என்ன சமச்சீங்க
நா வந்து காளாண் ண பிரியாணி செஞ்சேங்க
ஆ
அப்றோ கால நீங்க எப்பயுமே அ சொல்லு நீங்க காலைல டிஃபனுங்களாங்க இல்ல சாப்பாடே வச்சுருவீங்ளா
டிஃபன் தா இப்போ அஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணனு இல்லையா
ஆமாங்க
அதல அத சொல்லு பேக் பண்ணயா ஆ லன்ச்சு செஞ்சுட்ருந்தே
செரி செரிங்க லஞ் காலைல டிஃபன் செஞ்சுட்டு சாப்ட்டுட்டு லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவாரா
ஆமா
சேர் செரிங்க
சம்டைம்ஸ் வந்து ஹோட்டல்ல சாப்புடுவாரு சம்டைம்ஸ் வந்து டைம் இருந்துச்சன்னா வீட்ல சாப்புட்டு போவாரு
சேரி சேரிங்க டெய்லியுமே ரெகுலரா நீங்க பேக்
ம் ஆமா ஆமா ரெகுலரா பேக் பண்ணிடுவோ எப்பாவது தா ரேர் செய்யாம போறது
ஓ பரவால்லைங்க
ம் ம்
உங்களுக்கு டயர்டா இருக்காதா டெய்லியு ஒரே மாரி செஞ்சிட்டே இருக்கறது
ம் என் என்ன டிஷ் செய்லான்றதுல எனக்கு கன்ஃபீயூஸ் ஆகு
ஆமா
ம் கொஞ்சோ எழுந்துக்கும் போது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஒன் ஹராம் அலாரத்த ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி எழுந்து ம் இஷக்குள்ள செஞ்சிருவே ஒரு வழியா
எத்தன் மணிக்கு எந்திரிச்சுருப்பீங்க
நானா ஃபோர் தேர்ட்டி
ஃபோர் தேர்ட்டிக்கெல்லா எந்ரிசிப்பீங்களா செரி செரிங்க
ம் நீங்க
நா சிக்ஸ் ஓ க்ளாக் தாங்க எந்திரிப்பே
ம் உங்களுக்கு லன்ச் பேக் பண்ற வேலல்லா இல்லையா
அஹா இல்ல இல்லைங்க லன்ச்சுக்கு வந்துருவாரு
ஆ ஆ
உங்க ஹஸ்பண்டு ஆஃபிஸு ரொம்ப தூரமாருக்கா?
ஆமா ஆமா தூரந்தா.
கொஞ்சோ சத்தமா பேசுங்க.
அ கேக்குதுங்ளா?
கேக்குது.
ம் தூரந்தா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கொஞ்சோ தூரந்தா அவுர் சென்னைல ஒர்க் பண்றாரு.
ஓகேங்க.
அ நம்ம சென்னை உட்டு வெளிலருக்கோ.
செரி செரிங்க எத்தன அ டிஸ்டன்ஸுங்க எவ்ளோ டிஸ்டன்ஸு?
நம்ம ட்ரெயின்ல போனா ஒரு ஒன் அண்டு ஆஃப் ஆர்ஸ் டிஃப்ரெண்ஸ்லருக்கு. அவ்ளோ டிஸ்டன்ஸ்ல ம் ம்.
சேர் சேரி இப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல்லா நீங்க எத்தன மணிக் சாப்டுவிங்க?
நாங்ளா ஒ நைன் ஓ கிளாக் நை எயிட் தேட்டி டு நைன் ஓ கிளாக் சாப்ட்ருவே.
சாப்ட்ருவிங்க ஓகே ஓகே டெய்லிமே இட்லி தோசையா இல்ல எப்டிங்க?
ஆ ஆமா டெய்லி இட்லி தோச தா.
சேரி சேரிங் ம் ம். அது ஒரு சில பேரு அப்டி பண்றாங்க ஒரு சில பேரு சாப்பாடே வெச்சு ட்டு காலைக்கு மத்தியானக்கு சாப் டுட்டு நைட்டுக்கு டிஃபன வெச்சுக்கறாங்க.
ம் நமக்கு காலைல நைட்டு எனி டைம் தோச இட்லி தா.
ஓ நா மோஸ்ட்லி வந்து காலைலியே சாப்பாடு வெச்சுருவே.
ம்.
காலைக்கும் மத்தியானக்கு சாப்பாடு வெச்ட்டு நைட்டுக்கு மட்டு டிஃபன் பண்ணிக்குவங்க. என்னால சாப்படவே முடியாதுங்க ஆக்சுலா. டிஃபன் சாப்டன் வெச்சுக்கோங்களே வயிறு ஒரு மாரி ஃபு ல்லாவே இருக்கற மாரி இருக்கு அ மத்தியானோ என்னால லன்ஞ்சு சாப்ட முடியாது.
இப்போ பிஃபோர் மேரேஜு அப்டி தானா நீங்க? அ சாப்பாட்தா சாப்டுவிங்ளா? உங்க ஹஸ்பண்டு அவுரு அவுரு இப்ப உங்குளுக்காக பழகிட்டாரா?
இல்ல இல்ல அவுரு அப்டிதா ஆனா வந்து நாங்க பிராமின்ஸ் ங்க பிராமின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஐயிருங்கல்லா இப்டிதாங்க ல லன்ச் வெச்சிருப்பாங்க. காலைல டிஃபனே சாப்ட மாட்டாங்க டேரக்ட்டா வந்து லன்ச்தா.
ம் ம்.
ட்டு வந்து பதனோரு மணிக்குதா லஞ்சே எடுத்துக்குவாங்க.
அ.
இப்ப எங்க அம்மா பெரியம்மாலா இருக்காங்க இல்லைங்க அவுங்கல்லா வந்து ப பதனொன்னு பதனொன்ர ஆய்டு. சாப்ட்றதுக்கே காலைல டிஃபன்லா செய்ய மாட்டாங்க.
ம்.
எ டேரக்ட்டா சாப்பாடுதா.
அ. செர் செரி இப்ப சாப்பாட்டுக்கு இப்போ நீங்க மதியத்துக்கு சாப்டு செய்றீங்க இல்லையா
ஆமா
அதே கொழம்புதா காலையிலவு சாப்டுவீங்களா
ஆமாங்க காலையிலயே கொழம்பு செஞ்சுருவோ அதையு மத்தியத்துக்கு வெச்சுக்குவோ
இது இப்போ ஆ ஆ ஆ
ம் அப்டிதாங்க செய்வோ
நான்வெஜ்லா சுத்தமா எத்துக்க மாட்டீங்க
ஆஹா நான்வெஜ்ஜே சுத்தமா முட்ட முட்ட கூட சேத்திக்க மாட்டோ
யு நெய் யெலா யூஸ் பண்ணுவீங்களா
அ
நெய் நெய்
புரியல
கே கீ யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்ட
நெய் நெய் யூஸ் பண்ணுவோ
ம் அதுதா இப்ப ரெகுலரா இப்போ நீங்க சாப்டும் போது ரெகுலரா ஃபுட்டுக்கு வந்து இப்போ நாங்க ரெகுலரா இது எத்துபோனா எத எத்துப்பீங்க
டெய்லி டெய்லி வந்து ஒரு சாம்பாரு ஒரு பொரியல் இருக்குங்க அப்ரோ ஒரு நாள் ரசோ பொரியலு அந்த மாரிங்க
ம் இல்ல கூட வந்து தயிரு வெச்சுகறது
ஆ தயிர்ல்லா தயிர்ல்லா சாப்டுவோ நா நெய் அவ்ளவா சேத்திக்க மாட்டேங்க டெய்லியுமே நெய் சேத்திக்க மாட்ட எங்க ஹஸ்பண்ட் மட்டு எதா ரசோ ஊத்திகிட்டா கொஞ்சூண்டு நெய் போடுன்னு சொல்லுவாரு மத்தபடி ஏ பையனுக்கு தா நெய் நானு அவரு சேத்திக்க மாட்டோ மத்தபடி தயிர் சேத்திக்க மாட்டோ மோரா சேத்திகுவோ தண்ணி ஊத்தி நல்லா மோரா பண்ணி
ம் ம் ம் ம் ம் ம் ம்
அந்த மாரிங்க
இப்ப இப்போ நான்வெஜ் எல்லா பாத்தா அந்த வாமிட் பண்ற மாதிரி பன் அததெலா நீங்ளு பண்ணுவீங்ளா
நா பா நா பாக்கவே இல்லயே நா பாக்கறதே இல்ல நான்வெஜ் பக்கமே நாங்க போ மாட்டோ வேர எதா ஹோட்டலுக்கே போறோ வெச்சுக்கோங்களே நான்வெஜ்ஜூ நான்வெஜ்ஜூ வெஜிடேரியன் ரெண்டுமே இருக் குள்ளீங்க அந்த ஹோட்டலுக்கு பக்கோ நா எங்க வீட்டுக்காரு கூட்டிட்டே போ மாட்டாரு வெறு ஆமா அது வெறு ப்பியூர் வெஜ் இருக்குற எடத்துக்குதா போவோ
ஆ ஹா
அங்க முன்னாடி கேட்டுருவோ இங்க வந்து மூட்ட எல்லா சேத்துவீங்களா அப்டின்னு கேட்டுட்டு தா நாங்க போறதே
அ அ அ
அ
ம்
சேரிங்க ரொம்ப நன்றி பேசுனதுக்கு
ஏ இன்னோ கொஞ்ச நேரோ பேசலால நீங்க
ம் சொல்லுங்க
ம் ஹஸ்பெண்ட் எங்க ஒர்க் பண்றாரு
என்னங்க புரிலங்க
ஹஸ்பண்ட் எங்க கேக்குதுங்களா
ஆடிட்டரா இருக்காங்க ஆ கேக்குதுங்க
ஆ
க ஆடிட்டரா இருக்காருங்க
ல்
செரி செரியா செரியா கேக்கல
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குதுங்க ஒரே எடத்துல நின்னு பேசுங்க
மு ஓரே எடத்துல நா பேசுற
ஆ
ம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்ளோ வ எவ்ளோ இயஸ் ஆகுது
ஒரு டென் இயர்ஸ் இருக்குங்க டென் ஃபிப்டீன் இயர்ஸ் இருக்கோ
ஓ அப்டியா ஆ சீக்ரோ பண்ணிட்டீங்ளோ
சீக்கறோனா இ இப்ப எனக்கு ஃபா நாப்பது வயசு ஆகுதுங்க
ஓ ஹா ஓகே ஓகே ஓகே
ஏயா உங்களுக்கு
இல்ல உங்க வாய்சு இப்பதா புதுச மோரிடு ஆன மாதிரி இருக் உங்க வாய்சு அதனால கேட்ட ஆ ஆ நா உண்மையாவே இதல உங்கள பாத்ததுல்லையா இப்ப உங்க வாய்ஸ் கேட்டு நானே ஒரு இமேஜினேஷன்ல உங்க பேஸ் கட் எப்டி இருக்கோ ஓ நீங்க எப்டிருப்பீங்கன்னு யேஸ்சிட் பேசிட்டிருக்க
ஆ ஆ ஆ
உண்மையா சின்ன பொண்ணு ஒரு டுவெண்டி டூ இயர்ஸ் டுவெண்டி திரீ இயர்ஸ் அந்த மாரி ம மேரஜ் ஆயி ஒரு சின்ன கொழந்த இருக்கு
ஆமா ஆமா நா அப்டிதா எல்லாரோ சொல்றாங்க எனக்கு நாப்பது வயசு ஆவுது
அப்டியா நம்ம முடியலங்க உண்மையாவே
பைய எட்டாது படிக்கிறா அது என்னன்னு தெர்ல எனக்கு வாய்சு மட்டோ அப்டி இருக்குது
ம் ம் ம்
ஒரே பைய தாங்க ஒரே பைய தா ம்
செரி செரி ஷாக்கு தா
ஆ உங்களுக்கு என்னங்க ஏஜ் ஆகுது
எனக்கா எனக்கு டுவெண்டி சிக்சு
ஓ பரவால்லைங்க
ம் ம்
நீங்க நல்லா மெச்சூடா பேசுறீங்க
ஆ ம் அப்றோ சப்பாத்தில்லா செய்வீங்ளா நீங்க
ஆ சப்பாத்தி செய்வோ அடிக்கடி செய் மாட்டோ எப்யாதுதா
ஆமா நா எனுக்கு கூட இந்த சப்பாத்திலா புடிக்கிறது இல்ல ஆனா செய்ணுன்னு ஆசதா
ஆ ஆ
ம் சைடிஷ் என்ன சென்னா மசாலா அந்த மாரி டிஃப்ரெண்டா எதனா சப் சப்பாத்திக்கு செஞ்சிருவே இப்போ ரெண்டு சப் பாத்தி சாப்டாளே கஷ்டப்பட்டு சாப்புட்டு முடிப்பே அத
ஆமா ஆமா
சாப்பிட்டு கூட ஒரு இட்லியாச்சு சாப்ட்ணு இல்லன்னா கொஞ்சோ ஒரு கைபுடி சாதமாச்சு சாப்ட்ணு
ஆமா எனக்கு ரைஸ் தான் புடிக்குமே ரொம்ப
வெறு சப்பாத்தி சாப்பிட்டு எல்லா இருக்கவே முடியாது
அதா அதா அது ஒரு மாறி இருக்குதுங்க சப்பாத்தியு சேரி பூரியு எனக்கு புடிக்காது
ம் எனக்கு அம்மா வீட்ல வந்து இப்ப சப்பாத்தி செய்வாங்க
ம் ம்
அந்த சப்பாத்தி செய்யும் போது சும்மா ஒரே ஒரு சப்பாத்தி மட்டு வாங்கி சைடிஷ் என்னவோ அத வெச்சு சாப் ஸ்நாக்ஸ் மாரி அவ்ளோதா ம் மத்தபடி எனக்கு இட்லி தோச சாப்பாடு இதுதா
இப்ப நைட்டுக்கு நீங்க திருப்பியு டிஃபன் செய்யணுங்களா
ஆமாமா டிஃபன் செய்வ
ஓ பரவால்ல
ம் சாம்பாரு அந்த மாரி எதுனா செய்வ
எப்பயுமே உங்க வீட்ல மாவு அரச்சு வெச்சுருவீங்களா டெய்லியுமே இட்லி தோச ஊத்திபீங்ளா
த்ரீ டேய்ஸ் ஒன்ஸ் இல்லனா வீ வீக்லி இல்ல இல்ல வீக்லி ஒன்ஸ் மாவரைப்பே அதா வாரத்துக்கு ஒரு தடவ அரைப்பே அத அரச்சு மூண் நாள்ள காலி பண்ணிடுவே
ஆ
அதுக்கப்றோ எடையில ஒரு மூண் நாள் வருதுல்லையா அப்போ ஒரு நாள் பொங்கல்
ஓ செரி செரி பொங்கல் அப்றோ வேற என்ன செய்வீங்க ஆ
அதனால சாப்டுவோ
ஓ செரி செரி பொங்கல் பூரி அப்றோ என்ன சொன்னீங்க
சப்பாத்தி
சப்பாத் தி சேர்
ஆ இந்த மாரிதா சாப்பிடுவோ வாரத்துக்கு ஒரு நாள் தா மாவரைக்கிறது ஆனா அத ரொம்ப நாள வெச்சு கூடாது இல்லயா உ அதனால த்ரீ டேஸ்ல காலி பண்ணிடுவே
ஆமா ஆமா
காலையில நைட்டு் காலையில நைட்ன்னு டிஃபன் தா
ஓ இப்ப நீங்க மத்தியான வெக்கிற சாப் பாடு மதியானமே உங்களுக்கு தீந்து போயிறுமா
ம் தீந்து போயிடு இப்போ சப்போஸ் கொஞ்சோ அதிகமா இருந்துச்சுன்னா அத எங்க மாமியா சாப்ட்டுப்பாங்க இல்ல இப்ப மாவு காலி ஆயிச்சு நைட்ல நா சாப்பாடு செய்ய போறேன்னா அப்ப மதிய சாப்பாடு இருந்துச்சுனா அத நா சாப்ட்டுப்பே யார் ஃபஸ்ட்டு சாப்ட்றாங்களோ அவங்க சாப்ட்டுப்போ
சேர் சேர் சேரிங்க
ம் கொழம்புதா பெரிய பிரச்சனையே இங்க கூட ம் எந்த கொழும்பு செய்யலா ஏதுன்னு சொல்றது
ம்
ம்
சேரிங்க தம்பி என்ன ஸ்கூல் போயிட்டு இருக்கானங்க தம்பியா பாப்
எனக்கு கொழந்த இல்ல
ஓ செரி செரிங்க செரி இப்பதா மேரேஜ் ஆச்சுங்களா மூணு வருஷோ சேர் சேர் சேரிங்க சேர் சேர் சேரிங்க
ம்
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா இன்ஜினியரிங் படிச்சிருக்க
சேரி செரிங்க மே கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பீங்க
ஆ இல்ல இல்ல நா வேலைக்கு போல
ஆ ஆ ஆ
ம் ஒரு ரெண்டு வருஷம் இருந்த அதுக்குள்ள மேரேஜ் பண்ட்டாங்க
ஓ அந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணீங்க வீ்ட்ல இருந்திங்
நா எதுவு பண்ல அப்ப எனக்கு கொஞ்சோ சிக்கா இருந்த நானு
ஆ என்னாச்சுங்க ம்
ஒண்ணுமில்ல ஆனா அதுல டிராவல் பண்ண முடில ஒரு இன்டர்வியூக்குன்னு போய்ட்டு வந்தா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு விழுந்துருவ ஒல்லியா இருப்பனா ஆளு ம் எப்டிதா வெயிட் போட வைக்கணு வெயிட் போட வைக்கணு இதுலே அப்டியே போச்சு எனக்கு
ஆ ஆ ஆ
ம் அதுக்கப்றோ ஆட்டோமேட்டிக்கா பாடியு செட் ஆயிடிச்சி அதுக்கப்றோ கல்யாணமு ஆயிடிச்சு ம் போல நானு
ம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இல்ல இல்லைங்ளா ஒர்க்
இல்ல இல்ல உஹும் உஹும்
சேர் சேர் சேரிங்க ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணதுங்க ஒர்க்கு
ம் எங்க
எங்கன்னா அந்த ஒசூர்ல ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தங்க அப்றோ சேலம்ல ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ண